ஏ
கீல நீ அலோ அலோன்னு சொல்லிகிருந்த கட் ஆயிருச்சு
நா கட் பண்ணாத டவர் இருக்காது எ குரல் கேட்டா நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு சொன்னே டக்குனு கட் ஆயிடுச்சி
ஆ நானு கட் பண்லயே
அப்ப நீ கட் பண்லையா நீ தான கட் பண்ண நெனைச்சே நா
நா எப்பமே கட் பண்ண மாட்டனே அது ஓடிட்டு இருந்தா கூட டைம் ஓடட்டுனு உட்ருவே ம் அது கட் ஆயிச்சு அதுவே
ம்
ட ஆகுது போல
ஆ அப்போ நீ உனக்கு ஆப்ரேஷன் பண்ணையில நீ சுயநினைவுல தா இருந்தியா
உஹூ எனக்கு அண்ண அப்போ வந்து ஃபீவர் இருந்துச்சி அண்ணி மொத நாளே ஃபீவரா இருந்துது
அஹ்
ரொம்ப ஹைய்யா இருந்தது நூத்தி மூணோ என்னமோ இருந்துது அதனால எனக் கு வந்து முதுல ஊசி போட்டா தாங்க முடியாது அப்டின்ட்டு எதோ வாயி வழியா எதோ பொக மாரி உட்டாங்க போல அது என்னன்னு தெர்ல எனக்கு செரியா வாய்க்குள்ளே விட்டாங்க அது எதோ பைப்பு வச்சு அதுலயே வந் அ அதுலே வந்து எனக்கு ஒண்ணுமே தெர்ல
மயங்கிட்ட
ஆஹ் அது மா அப்டியு செய்வாங்க போல தெர்ல எனக்கு அதா புதுசா இருந்தது யார்கிட்ட சொன்னாலுமே எல்லாமே புதுசா தா இருக்குதுன்றாங்க
ஆமா இந்த மாரி நானு கேள்விப்பட்டது இல்லையே
ம் அது ஒண்ணு பண்ணாங்க ஆனா எனக்கு முதுல ஊசி போட்ல
எங்களுக்கெல்லா உக்கார வச்சி குத்து குத்துன்னு குத்துனாங்க முதுல ரத்தோ பீச் சிக்கிட்டு அடிக்கு அந்த டைம்ல
அய்யயோ
ஆமா தொடச்சு தொடச்சிக்கிட்டு ராம் பிறந்த ப்ப நா அவ்ளோக்கு கவனிக்கல என்னென்ன நடந்துச்சுன்னு
ஆமா அப்போ உங்களுக்கு ரொம்ப முடியலல்ல எனகு நா வந்தே நா அப்போ அ
நாம் பெறந்து நல்லா பெறந்துட்டே ஆனா அவனு அழுகல பெறந்துட்டு அவனுக்கு அந்த ப்ரஷர் கூடி உப்புச்சத்து கூடிடுச்சு
அ ஆ ஆமா உங்களுக்கு இருந்தது அவனுக்கு இது அஃபெக்ட் ஆயி
ஆமா அவன எடுத்து வெளிய வச்சு அப்பறோ என்னமோ முதுகுல தட்னோனே அவெ கத்திட்டா அப்போ வந்து அந்த டைம் எனக்கு தெரிஞ்சது உனக்கு ஆம்பள புள்ள பெறந்திருக்குன் காமிசாங்க அது ஒன்ன மட்டுந்தா தெரியு அவெ பெறந்தப்ப
ஆ ஆ உங்களுக்காது அது காமிச்சாங்க எனக்கு பொறந்த போதுல்லா எதுவுமே தெரியாது பொறந்து எனக்கு காமிக்கவே இல்ல இ பொண்ணா பையனானு எதுவுமே சொல்லவே இல்ல அப்பறோ இங்க இதுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கல இந்த பெட்டு கூட்டிட்டு வந்தூ அதுக்கப்பறந்தா சொன்னாங்க எனக்கு அப் பயு கூட சொல்ல எங்க அம்மாவு பெரிமாவுதா சொன்னாங்க இந் மாரி பொண்ணு பொறந்தருக்குன்னு அ அதுக்கப்பறோ கூட்டிட்டே வரல பாப்பாவ நா பாக்கவே இல்ல சாயந்தரந்தா பாத்தே காலைல எட்டு மணிக்கு பொறந்தது
ஆ
சாய்ந்தரந்தா பாத்த அவ அது மோஷன்லா சாப்ட்டான்ட்டு அங்க எமர்ஜென்சி இதுல வச்சிருந்தாங்க ஐ சி வார்டுலே வச்சிருந்தாங்க
இவெ வந்து ராம் பிறந்தோனே காமிச்சிட்டாங்க
ம் ம்
காமிச்சுட்டு என்னைய வந்து டிஸார்ஜ் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்து இதுக் கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்தா ஆனா கூட்டிட்டு வந்து பிரைவேட் மார் இருந்தாலு ரூம்ல ஃபேனு ஏ சி ல்லா சரியில்ல
ஆ ஏ காசு வாங்கிக்கிறானுங்களே அது எதுக்கு அது கூட பண்ண மாட்றானுங்க
என்னைய கொண்டு போய் பெட்ல போட்டோனோ எனக்கு ரொம்ப வேர்க்கிற மார்ருந்துச்சு
ஆ
ஹலோ ஆ அப்றொ பாத்தா நம்ம வீட் ட்லந்து எல்லாரு வந்து பாத்துட்டுலா போயிட்டாங்க போனதுக்கப்றோ அ அ எங்க அம்மாட்ட அ கொழந்தைய காமிமான்னு சொன்னே இப்டி காமிச்சுட்டு திரும்புனதுதா பிக்ஸ் வந்துருச்சு
ஐயயோ
அது ஒ நூத்துல ஒருத்தவங்களுக்கு வருமா இந்த மாதிரி பொறந்ததுக்கப்பறம் பாப்ப பை த்துக்குள்ள இருந்தைல வந்துருந்தா இன்னு சீரியஸாயிருக்கு
அய்யயோ தம்பிக்கு பிரச்சனைய இரு
ஆமா அதேதா அவனு வந்துட்டே நானும் அதுக்கப்பறோ என்னய என்ன பண்ணாங்க ஐ சி யு கொண்டு போயிட்டாங்க அவன்
ஆமா அப்போ நாங்க வந்துட்டோ அ ஒங்கள கூட்டிகிட்டு போம்போதெல்லா பாத்தோ ஆமா நானு வந்தே பிக்ஸ் வந்துருச்சுன் சொல்லி கூட்டிட்டு போம்போது நாங்க வந்தோ ஒங்க ஹாஸ்பிட்டல்ல
எப்படி வந்த யாரோட வந்
அன்னியோட வந்தோ நானு அன்னில்லா வந்தமே எனக்கு ஞாபகம் இருக்குது ஆ அப்ப வந்து அப்பதா உங்களுக் கூட்டிட்டு போயிட்ருந்தாங்க கொழந்த பொறந்துச்சு பைய ஆனா
நோ
ஆ நீங்க ம் ஆமா உங்களுக்கு பிக்ஸ் வந்துச்சுன்னு அங்க இருந்து வேற வாடுக் தூக்கிட் போனாங்க ம்
அதா அதா
ஆமா
அதோட போய் போய் அந்த பிக் சொல்றது மட்டுந்தா தெரியும் நீ இவ்வளவு சொல்ற பாரு நீ வந்ததும் தெரியாது இன்னைக்கு தா தெரியும் நீ வந்ததே எனக்கு
இவ்ளோ நாள் கழிச்சி ஆ அதுக்கப்பறம் உள்ள கூட் கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க என்ன ட்ரீட்மென்ட் குடுத்தாங்க அதுவும் தெரியாது
ம் இவளுக்கு அப்ப இவ்வ பொறக்கும் போது எதுவும் இல்லல செகண்டு இவ்வ எ தம்பி
ரொம்ப ரொம்ப கவனிச்சு தஸ்வினுக்கு பாத்தாக ரெண்டு பேருமே பிரைவேட் தா தஸ் இவ பிறந்தத நா கண்ணால பாத்தேனே
ஆ
ஏ வயித்துக்குள்ளந்து இப்படி வயித்துக்கு நேர லைட் இப்படி இப்படி இருக்கும் மூணு லைட்டு அந்த மூணு லைட்லயும் நம்ம வயிறு தெரியும்
ஆ
கரெக்டா எனக்கு ஊசிய போட்ட நிமிஷம் படுக்க வச்சுட்டாங்க படுக்க வச்சு வயிற கிழிக்கிறத பாக்குறே அதாது நம்ம நெஞ்சுக்கு கீழ வந் வந்து ஒண்ணுமே உணர்ச்சி இருக்காது
ஆ
சோ அப்படி இருக்கேய்ல அவங்க நா முழிச்சேதா இருக்கே அவங்க வந்து கண்ண மூடிக்கேன்னு சொல்றாங்க ஆனா நா லைட்டா முழிச்சு பா என்னதா நடக்குது பாப்போம் கடைசில பாத்தா டஸ்வின எடுத்தாங்க பாரு வெள்ள வெள்ளேன்னு வந்துச்சு குண்டு குண்டுன்னு தூக்கி லைட்டு கிட்ட அப்டி காம்ச்சாக லைட்டையும் பாத்தே அதுலயும் தெரின்ச எ வயிறு பாத்தீன் வையி அப்படி எப்படியே பிளட்டு போய்கிட்டே இருக்கு அதெல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு
ஐயோ எப்டிதா தண்ணி இதெல்லாம் பாத்தீங்க நீங்க
கண்ணீர் மட்டும் இங்குட்டு ஊத்திக்கிட்டே இருந்துச்சு அது எதுக்கு ஊத்துச்சு கடைசியில பிக்ஸ் வந்துருனு ஒரு பயொ எனக்கு இருந்துச்சு அவனுக்கு வந்தனாலே இவனுக்கு வந்துருமோ
நீ ஆனா அந்த எடத்துல நேரத்துல பயப்படக் கூடாது ஃபஸ்ட்டு
பயப்படக்கூடாதுனு சொன்னாங்கே இருந்தாலும் மனசுக்குள்ளே இருந்தனால அழுதுகிட்டே இருந்தே முன்னாடியாவது ஒரு புள்ள இப்ப ஒன்னுக்கு ரெண்டு புள்ள எதுவும் நடந்துருமோன்ற ஒரு பய லயே ஓடிக்கிட்டே இருந்ச்சு கடைசில பாத்தா தஸ்வின தூக்கி ஆ அவ்க பேசிக்கிறாக பாரு நம்ம மயக்கத்துல இருக்கோ சொல்லிட் ட உங்க பைய பைய தா அ எத்தன கிலோ அப்டின்னு சொல்லும் போது ரெண்டு எண்ணூறுன்னு சொன்னாங்க வெய்ட்டு போட்
ம்ம்
நார்மல் எட அதுக்கப்றோ என்ன பண்ணுவாங்கேலா டக்குன்னு கொண்டு போய் ஹெல்தியா இருக்கானான்னு பாப்பாங்கே அதையும் பார்த்து ஹெல்தியா இருக்கு பேபி எல்லாமே ஏ காதுல கேக்குது
ம் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீக
கேட்டுட்டு நல்லா முழிச்சுக்கிட்டு கொழந்தைய பாத்துட்டோங்கிற சந்தோஷோ கடைசில ஆப்ரேஷன் பண்ணி முடிக் க்கிற வரையு அவங்களுக்கும் நமக்கு பிக்ஸ் வ வரும்ன்ற ஒரு இது இருந்துகிட்டே ருக்கும் அந்த டாக்டருக்கு தெ அதனால அவங்க ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு எல்லா ரெடி ஆனதுக்கு அப் றோ கொழந்தைய கொண்டு வந்து நல்லா பெட்ஷீட் சுத்தி ஏன் மூஞ்சிக்கிட்ட கொண்டுவந்து வச்சு முதல்ல என்னம்மா பையே அப்டின்னு என்னமா கொழந்தன்னு கேட்டாங்க பையே சார் அப்டின்னு சொன்னே திரும்பவும் பையே தாமா பொறந்திருக்காப்புல அப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்றோ கொழந்தைய காமிச்சாங்கே முத் முத்தம் கொடுத்தே அதோட அவ்ளோ அத அவளோ தா அதோட கொண்டாந்து மைக்கம் ரூம்ல போட்டாங்கே அப்றோ எல்லாரும் ரெண்டு பையே கார்த்திக் ரெண்டுபயே வந்து எல்லாரு பாத்துட்டு போனாங்க அவ்ளோதா
ஆ
ந்த செரியான அழகா பெறந்தா இந்த சீனு
ம் உம் உம்
ரொம்ப அழகா பொறந்தான் அங்கென இருக்க நர்ஸுகள்லா தூக்கிட்டு தூக்கிட்டு போயிருங்க குளிக்க வக்கெ அழகா குளிக்க வச்சு கொண்டாருங்க ஏய் எங்களுக்குதா பிறதானானு எனக்கே ஒரு டவுட்டாருக்கு
ஆ
அது ஒரு இது
ஆமா ஃபஸ்ட்டு தான் நமக்கு எல்லாமே பயமாருக்கும்
ராம் பெறந்தத ஐய்யய்யோ நெனச்சே பாக்க மாட்டே இன்னவர அந்தளவுக்கு பயோ
ஆனா ரா ராம் அழகா இருப்பா சின்ன பயன்ல உம் ஆமா கியூட்டா ருப்பா ஆமா வந்துருவான் எல்லார்ட்டைமே வந்துருவான்
இவே பெறந்ததும் ஓடிருச்சு அஞ்சு வர்ஷோ ஆயி
ஆமா ம் ம் ம் உம்
பஸ்ட் பேபிக்கு பயப்படணு அடுத்த பேபிக்கெல்லா பயப்பட வேண்டா உம் அந்த தைரியத்துல தான் இருந்தே ரெண்டாவது ஒண்ணு பெத் ட்ருல டக்குனு பழகிடிச்சு என்ன அவசரப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டே இப்ப நெனக்கிறே ஒரு பொம்பள புள்ள பெத்துருக்கலாமோன்னு
ஆமா பொண்ணு இருந்திருந்திருக்கலா
உம் இவ பொண்ணு பொண்ணு னாங் மீ இவனுக்கு ஸ்கேன்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவனுக்கு இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தா இவனுக்கு இருந்தது ஆமா ரெண்டு பேரும் ஸ்கே நீங்களுமே அவனுக்கு குஞ்சு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு குஞ்சு தெரிஞ்சிருச்சு
ம்அம்
அத வச்சே கண்டுபுடிச்சே எனக்கு மூணு மாசத்துலே தெரியு இதுவு ஆம்பளபுள்ளனு இருந்தேன் சோ திரும்ப பழ பிரக்னண்டா இருந்து திரும்பியு அது ஆம்பள புள்ளனா என்ன பண்றதுன்ட்டு அது வேண்டானு சொல்லிட்டே அப்றோ இப்ப கவலையாருக்கு ஓவ்வொரு பொண்ணு பிள்ளைகளையும் பாக்க
ஆமா
பொம்பள புள்ளைக தானே பாக்குதுக
ம் ஹும்
இன்னு ஒரு கவலை இப்ப ஒரு கவலயாருக்கு மனசுல வேற எதுவுமில்ல
பொம்பள புள்ளயாருந்தாலு பையனாருந்தாலு அ அண்ணந்தா பாக்கணு அண்ணண நீங்க பாக்கணு அவ்ள‌த
நம்மள மாரி எல்லா இருக்குங்களா தெரிலயே
ஆமா அதல்லா நம்ப முடியாது இப்பதக்கி ம் அதுதா அண்ணனு க்கு நீங்க இங்குட்டு உங்களுக்கு அண்ணண்ணுதா
ம்
அப்டி மட்டு நெனச்சுக்கங்க
ஆமா
ம்
அப்டிதா போய்கிட்ருக்கு
ம்
அந்த மூமென்ட்லா வந்து திரும்ப
ஆமா அப்ப அண்ணே இங்குட்டு இந்தாங்களா இங்க தம்பி பொறக்
ரெண்டு பேருக்குமே இருந்தாக இங்கதா ஆமா தஷ்வின் புயு பெறந்து ரெண்டு ரெண்டு வர்ஷோ இங்க இருந்துட்டு இப்பதானே போனாங் நம்ம தஷ்வின்க்கு ஒரு ரெண்ட்ற வய்சுல போனாங்க
ம்
ஆ ரெண்டு வர்ஷோ இருந்துட்டு இந்தா இப்போ வந்துட்டாங்க
ஆமா அந்த நேரத்துல அவுங்க சப்போர்ட் மட்டுதா இருக்கணு நல்லது
என்னம்மா
இல்ல அந்த நேரத்துல அவுங்க சப்போர்ட்டு தா தேவ நமக்குன்றே
ஆமாமாமா தஷ்வினுக்ல்லா ஃபுல்லா இருந்தாங்க
து என்ன நடந்துச்சுன்னே தெரிலயே முடியாமே இருந்தனால ஒண்ணு புரில அந்த டைம்ல ஒண்ணுமே அது அப்டியே போயிருச்சு
ம்
மூன்நால் மாசமா ரொம்ப முடியாம இருந்தேராம் பெரன்டு படுக்க சரியாவே ரொம்ப நாள் ஆச்சு அதனால அந்த பேட் மூமெண்ட்டெல்லா நெனைக்கவே கூடாது ம்
ம்
ஃபஸ்ட்டு பெறக்குற எல்லாமே எதாவ்து பிரச்சனையோடத்தே வருங்க போலரு
ஆமா
ஏ வ
இல்ல நம்ம ஒழுங்கா கவனிக்காம விட்டமா எனக்கு எதுனாலனே தெர்ல செரியாவே தெர்ல அதுஎதோ காச்ச வந்துச்சு அது எதோ ப்ரச்சனயாயி இப்டியாயி எப்டியாயி எப்டியோ வந்துருச்சு ம்
சேரிமா
சேரி அண்ணி சேரி நா கொஞ்ச நேரோ அப்பறம் பண்றேன் ம் சேரி ஆ சேரி